ஹலோ
இவுங்ளா
கேக்குதுங்க தோழி சொல்லுங்க தோழி கேக்குதுங்க தோழி
ஆ சொல்லுங்க தோழி எப்டி இருக்கீங்க தோழி ஆ நல்லாருக்க தோழி என்ன வேலெல்லா முடிஞ்சதா
ஆ முடிஞ்சுச்ச உங்களுக்கு மு முடிஞ்சுச்சு தோழி உங்களுக் முடிஞ்சுச்சு அ
ஆ முடிஞ்சுச்சா தோழி சேரி ஓகே தோழி நீங்க இப்ப எங்கன்னா சுற்றுலாலா போயிருக்கீங்களா தோழி நீங்க
ஆ இப்போ லீவ் வரும்போது போயிருந்தே தோழி
போயிருந்தீங்களா எங்க போனீங்க தோழி நீங்க ஆமாமா அப்போ போனீங்களா பீச் ஓ ஓ இப்போ மஹாபலிபுரத்துல என்னருக்கு தோழி அங்க
ம் நறைய சிற்பங்கள் ம் மொத்தமே வந்து க கல்லுல கல்லுல செதுக்குன சிற்பங்கள் இருக்குது தோழி எல்லாமே ம மஹா வைரம் அ கோவில்கள் இருக்கு
ஆ அ
எல்லாமே வந்து பாத்தீங்ன்னா அந்த லைட் ஹவுஸ் இருக்கு அங்கேயே மகாபலிபுரத்துல கொழந்தைங்கள இட்டுன்னு போனா நல்லா பாக்கலா சுத்தி பாக ஒ ஒரு நாள் ஃபுல்லா போனா அந்த எடத்துக்கு போலா தோழி காலையில போய்ட்டோமா ஈவினிங் வரைக்கு இருந்துட்டு பாத்துட்டு வரலா அந்த ஒரு நாள் ஆனா அதுக்குன் ஒரு நாள் ஸ்பெண் பண்ணணு நாங்க வந்து கோவிலுக்குல்லா போயிட்டு போனதுனால சரியா பாக்க முடில
ம்
மொதல்ல எங்க காஞ்சிபுரத்துல ஒரு கோவிலுக்கு போயிட்டோ குபேரர் கோயிலுக்கு போனோ
ஓ செரி செரி தோழி அங்க என்ன ஃபேமஸ் தோழி குபேர கோவில்ல
அ இது இப்பதா புதுசா கா அ ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி கட்னாங் போலிருக்குது எங்களுக்கு சரியா தெரில ஆனா இப்பதா போயிருந்தோ
ஆ புதுப்பிக்கிறாங்களா இப்போ
இல்ல ச ச கோவிலே புதுசா கட்டிருக்குறாங்க ஆனா நல்ல பிரம்மாண்டமா இருக்கு தோழி
அப்படியா செரி தோழி நா எப்பயாது போனன்னா போய் போய் ட்டு வர தோழி நல்லா இருக்கா செரி புதுசா புதுப்பிக்கிற
அ
ஆ
காஞ்சிபுரம் வெள்ளைக்கட்ல இருக்கு தோழி ஆ குபேரர் கோவில்னு சொன்னாவே எல்லாருக்கு தெரியு நல்லா பெரு பெரிய கோவில் தா ஆமா எனக்கே புதுசா இருந் நானே முதல் முறைதா இப்பதா போன பா பாக்க அவ்ளோ அருமையா இருக்குது குபேரர் செல எல்லாமே பாக்க அவ்ளோ அருமையா இருக்குது தோழி
ஆ அதா புதுமையா சொல்றீங்க தோழி எல்லா இப்போ நம்ப வேற வேற கடவுள் பேர் தா சொல்லுவோ ஆனா இது புதுமையா இருக்கு குபேரர் கத அவருக்கு வந்து கட்றாங்கனா நம்ம கேள்வி பல்ல
சமிபத்துல கேள்விப்பட்டுதா அங்க அங்க போயிருந்தோ அன கோவில் பாக்குறதுக்கு அவ்ளோ பிரமாதமா இருக்கு தோழி
ஆ செரி தோழி நா எப்பயாது கெடச்சுச் ஆ நா வந்து எங்க தோழி நானு சென்னை போயிருக்கே மெரினா கடற்கரைக்கு போயிருக் கே ஆ வேற மகாபலிபுரோ உன்னோ போனது இல்ல நான் ஆனா
ம்
மெரினாக்கு போய் சுத்தி பாத்துட்டு அப்புற இந்த மால்ஸ் எல்லா இருக்குல்ல அதெல்லா போயிட்டு சும்மா அப்படியே சுத்தி பாத்துட்டு வண்டோ தோழி மேலாக்கதா டைம் வேற இல்ல
ஆ
பசங்கள இட்டுன் போனா ரொம்ப கஷ்டமா இருக்கு தோழி ஆ அவங்க ஆ அப்பதா பாத்ரூம் வருது எனக்கு எனக்கு அது வேணு இது வேணு டார்ச்சர் பண்ணிறாங்க அதனாலயே எங்கயு கூட்டிட் போக பயம்மா இருக்கு தோழி பசங்கல
கொழந்தைங்க கொஞ்ச பெரியவங்களா ஆவற வரைக்கு நமக்கு கொஞ்ச கஷ்ட தோழி அவங்க பெரியவங்களாயிட்டா அதுக்கு அப் ஆமா ஆ
ஆ அது ஒரு அனுபவிக்கதா இருக்கு தோழி எங்கன்னா ஹாஸ்பிட்டல் இட்டுட்டு ஓடறதா இருக்கு சொன்னாலு மதிக்க மாட்றாங்க தண்ணியு அப்ற செட் போமட்டுது வெளியேட்டுன்னு போனா எந்த தண்ணினா குச்சுறாங்க வாங்கி
எந்த கொழந்த கேக்குறாங்க சொல் பேச்சு யார்தா கேக்குறாங்க சொல்லுங்க
அதுதான் தோழி சொல்றே அதுக்குதான் நான் எங்க போதுனாலும் யோசிக்கிறது நானு இருக்கு
பசங்களுக்
றோம் அப்டின்னு போர் அடிக்குதுதான் நம்பளுக்கு ஆமா அதுக்குகு ம்மா அப்பறோ ஆ ஹாஸ்பிட்டல்லு ஆ ஹாஸ்பிட்டல் இட்டுட்டு போனா அங்க மருத்துவர் நம்மல போட்டு திட்றாரு உங்களுக்கு எத்தன முற சொல்றது நீங்க இத பண்ணாதீங்க இத கொடுக்காதீங்க அது குடுக்காதீங்க ஏன் செய்யறீங்கன்றாங்க நம்ம ஏதோ வேன்னே செய்யிற மாரி சொல்றாரு அவுரு
அவங்க அழுது அடம்புடிச்சு கேக்குறாங்க ஐஸ்கிரீம் வேணும் ஜூஸ் வேணு அப்டின் குளிர்பானம் வேணுன்
நம்ப அடிக்க அடிச்சாலும் நம் மனசு தாங்க மாட்டேகுது என்ன பண்ணி தொலைரது ஒரு முறதான்னு சொல்லி வாங் குடுத்துட்டா திருப்பி நம்மதா அனுபவிக்கதாகுது எல்லா நம்பதா ஏத்துக்கணும் தோழி அதுக்குதா சுற்றுலா போனும்னாலே பக்குன்னு இருக்கு ஆனா ஊட்டிலா போயிருக்கீங்களா தோழி எல்லா சொல்றாங்க அங்க ப்போ நெறைய பூக்கள் இருக்கு அந்த மாரி ஆ குளுரா இருக்கும் நீங்க போயிருக்கீங்களா
இல்லங்க தோழி நானு வெளில முதல்ல அவ்ளோவா வெளிய போறதுல்ல இப்போ எங்கமா அக்கா வீட்டுக்கு அக்கா வீட்ல இருந்தே அதனால அவரு கூட்டு போனாரு எங்க மாமா
ஆ ஓ ஓ அப்டிங்களா சேர் சேர்
வெளிய கூட்டு போற பழக்கலா இல்லவே இல்ல
இல்ல தோழி எல்லாருக்கு ஒரு பயந்தா அதனால இருப்பாரு ஆ அந்த ஒரு பயத்துல இருப் ப்பாங்க தோழி அவங்கலா
பட்சேட் வேண்
அப்பா நா அப்டி சொல்லலா தோழி
நம் பணம் கைல வச்சுட்டு தா போ முடியு
ஆமா ஏதோ நம்ப வாங் அங்க இருக்கிற பொருள்ளா வாங்க ஆ ஆ எதன்னா பொருள் வாங்கனுனா ம் ஆமா ம் ம் ஆமா ஆமா தோழி அது இன்னு உண்மதா தோழி நம்ப
அதனாலே அவரு எங்கேயுமே வெளில அவ்ளோவா கூட்டுன்னு போ மாட்டாரு
ஆ
வெளில கூட்டுன்னு போன்னு சொன்னா அவ்ளவுதா வேலைக்கு போயிடுவாங்க
ஆ
இங்க இருக்கிறது நம்ம வேலைக்கே போயிடலாம்னு சொல்ட்டு போயிடுவாங்க
ஆ அப்டி இருக்காது தோழி என்ன பண்றது குடும்பத்துக்காக தானே கஷ்டப்படுறாரு வி டுங்க இந்த நெலமயு மாறும் இப்டியே இருந்தராது இல்ல விடுங்க ம் ம் சொல்லுங்க தோழி அப்றோ ‌எப் இ எப்பயாது இல்ல கூடிய சீக்கிரமே நடக்கு எதுவு கவலப்படாதிங்க ம் சொல்லுங்க தோழி பசங்ளா என்ன ஸ்கூல் பொயிட்டாங்ளா தோழி
அ ரெண்டு பெண் கொழந்தைங்க இருக்காங்க பெரியவ ஸ்கூல் பொயிருக்கா சின்னவ
ஆ ஓ சேர் சேரி தோழி இ ப்ப சின்னவா என்ன வயசு தோழி அவுங்ளுக்கு
மூணு வயசு வைக்க போது ஒன்பதாவது மாசோ வந்தா மூணு வயசு ஆக போது தோழி அங்கன்வாடிக்குதா போறாங்க ஆ இங்க பக்கத்துல கொஞ்ச திரு ஆமா ஆமா திருவிழான்றதுனால த்ரீ டேஸ்ஸூ அ அவங்க லீவ் அ உள்ளூர் விடுமுற மாரி லீவ் விட்டு இருக்காங்க இப்ப பால்வாடிக்கு அதனால போகல நா நாளையில இருந்து அனுப்ச்சிவிடணு தோழி
ஆ சேரி சேரி அம்ச்சு விடுங்க தோழி அப்பதா கொஞ்சோ ஸ்கூல் போ சொல்ல அழுவாம போவாங்க இல்லன்னா அழுவுறாங்க பசங்க நம்ம எல்லா அ பிளே ஸ்கூலு இல்ல அந்த மாரில்லா சே க்கி சொல்றாங்க என்னதா சேத்தாலு நம்ம அதெல்லா பால்வடிதா நம்ளுக்கு
ஆ பிளேஸ்கு பால்வ பால்வடி பால்வடிதா செம்ம சேத்துக்கிறாங்க பிளேஸ்கூள்ள சொன்னா சேத்துப்பாங்ளா அதுக்கே முப்பதாயிரோ சொல்லுவாங்க
ஆ முப்பதாயிரோ அம்பதாயிரோ வக்கணு அதுக்கே எங்க தோழி படிப்பு படிப்பு போணுனா மண்டையே காயுது நம்பளே கு அதுக்கு டிகிரியே முட்ச்சுட்டு கம்மி காசுல முட்ச்சுட்டு அந்த மாதிரி இருக்கு இவுங்களுக்கு படிக்கவக்றதுக்குள்ளயே அவ்ள்தா போல ஒரு வர்ஷத்துக்கே அந்த காசு போது ம் ம் அது நெனைச்சாதா இதுவா இருக்கு
கோவில்னு சொல்றது ஸ்கூலு சிம்பிளா இருந்தா கூட இப்ப பீஸ்ஸூ
பீஸ்ஸூ அதிகோ இப்பல்லா ம் ஆமா அது ஃப் கண்டிப்பா அப்டிதா இருக்கு தோழி எங்க
இன்னு கொஞ்சோ நம்ம மெட்ரிகுலேஷன் அந்த மாரி சேக்கணுனா பிப்டி அது எல் கே ஜி யூ கே ஜி ஸூடூடெண்ட்டுகே ஃபார்ட்டி பிப்டி வந்துடுது தோழி
ஆ அப்டிங்ளா
ம் நாப்பதாயிரோ அம்பதாயிரோ வந்துட்து சி பி எஸ்ஸி னா சொல்லவே தேவல
சி பி எஸ் சி அவ்வளோதா தோழி அது ஏற்கனவே டாப் நாச்சல இருக்குது இது ஒன்னு அது ஏற்கனவே இது பண்ணு என்னவோ தோழி நம்ப என்னவோ தோழி பசங்க படிச்சா போது சும்மா நம்ம திணிக் கவு முடியாது கொழந்தைங் கிட்ட ஓரளவுக்கு ஒரு டிசிப்ளின் கத்துக்குனாங்களா ஏதோ பாஸ் ஆனாங்ளா அது வரைக்கு பாக்கணு தோழி ரொம்பல்லா நம்ம எதிர்பாக்க கூடாது கொழந்தைங்கிட்ட அதுவு இந்த ஜென்ரேஷன் வந்து எது எது சொன்னாலு கஷ்டப்பட்றாங்கோ
அது என்னமோ
ஒரு வார்த்த சொல்லகூடாது ஒரு வார்த்த சொல்லகூடாது இதே நம்ள போட்டு அடி ப்பாங்க நம்ப அப்பா அம்மா போட்டு தாக்குவாங்கோ நம்ப அசால்ட்டா இந்தன் நட்ந்த்ன் போவோ இதுங்க ஒண்ணு சொன்னான்னா பாத்துக்குனு அழுவற்து கத்தற்து அப்டே அச்சிர்லாமான் இருக்
டு வாங்க
ஆ அதே ரொம்ப டென்ஷன் ஆவுது அடம் ரொம்ப இருக்கு தோழி இந்த ஜென்ரேஷ்
எ பொண்ணு பெரிய பொண்ணு கோவ வந்தா கதவு வேகமா சாத்தறா சைட்ல கட்லு கீழ போ ஆ கட்லு கீழ போய் ஒள்ஞ் சிக்கிறா எங்கன் நம்போ என்னடா கொழந்த காணமேன் அங்க இங்க தேட்றோ அப்புற பாத்தா கட்லு கீழ போயி ஒளிஞ்சின்னுக்குறா சின்னவோ அதுக்கு மேல என்ன அடிக்கவே அடிக்கிறா
ம் இத்த அதுதா சொல்றனே தோழி இப்ப இருக்குற பசங்ளுக்கு புரியவு மாட்டன்து நம்ப அதுவு கரெக்டா தா பேரண்டிங் பண்றோ அவுங்க என்ன மன நெலமையில இருக்காங்கனு புரியில நம்ப மன நெலமையு யோசிக் மாட் ட்றாங்க என்ன பண்றது நம்ப எதுனா ஒரு க சாத் போயின்னு அப்டியே வளஞ்சி குடுக் அது ஃபுல்லா நம்ப வளஞ்சி குடுத் துட்டாலு பயமா இருக்கு தோழி இப்போ பியூச்சர் ஆச்சி ஆ எல்லாத்துக்கு வளஞ்சி வராங்கன் அத நென்ச்சிக்கிட்டு எதுனா பண்துங்ளா அப்டி பயமாவு இருக்கு நம்புளுக்கு
நம்பள நெனச்சி நம்போ பே நம்போ பெற்றோர்கள் பயந்தாங்ளோ இல்லியோ தெர்ல
அ ஆ இவுங்களுக்கு ரொம்போ நம்போ ரொம்ப பயப்பறோ தோழி ஆனா இந்த மாரி எல்லா இருப்பாங்களானு செரி தோழி எனக்கு ஒரு அழைப்பு வருது அப்றமா கூப்டவா தோழி நானு
ஆ சரிங் தோழி ஆ சரிங் தோழி